நல்லாருக்றீங்ளா
அ நல்லாருக்காங்க நீங்க நல்லார்க்கீங்களா
அதுல்லா நல்லாக்றாங்க
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
அ எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க
கொழந்தைகள்லா ஸ்கூலுக் போறாங்களா
அ போயிட்ருக்காங்க மொத போயிட்ருந்தாங்க இப்ப கொஞ்சோ வேற ஸ்கூல்ல ஏதாது சேத் க்கலான்ஞ்சொல்லி நாங்க ஐடியா பண்ணிட்ருக்கோங்க அதான் நீங்க படிக் உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்லதா அ கேக்கலா சொல்லிட்டுதா நா பேசலான்ட்ருந்தே நீங்களே கால் பண்ணிட்டீங்க
அப்டிங்ளா
ஆமாங்க
எத்னாது படிக்கிறாங்க
எங்க பையன் வந்துட்டுங்க செவன்த் படிக்கிறாங்க பசங்க
அப்டிங்கா
ஆமாங்க சின்ன பையன் செவன்த்து படிக்கிறாங்க பெரிய பையன் கொஞ்சோ பிளஸ் ஒன் படிக்கிறாங்க
ஆ அங்க ஸ்கூல்ல எப்டி கோச்சிங்லா பரவால்லீங்ளா
அதுல கோச்சிங்லா பரவால்லிங்க கொஞ்சோ அ எப்பிடி சொல்றதுனா அந்த இதுல்லா வந்துட்டு கொஞ்சோ டெஸ்ட் வைக்கிறது இதல்லா வந்து அவன் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ண மாட் டேங்றாங்க
அப்டிங்ளா
ஆமாங்க கொஞ்சோ கம் எங்குளுக் எதோ இதாருக்கு கொறையாருக்குற மாரி ஃபீலாகுதுங்ளா அதனாலதா சேரி நீங்க இப்ப ஒங்க பையங்க படிக்கிற ஸ்கூல்ல இது பண்ணலா ஒங்க பையங்கலா நல்ல மார்க் எடுத்துருக்காங்க சொன்னீங்க ரொம்ப நாங்க ரி்ஸ்கெடுத்து படிக்க வக்கிற மாரிருக்குதுங்க டியூஷ்னு ஆகவனவனுச்சு நாங்க கவனிச்சு கொஞ்சோ கோச்சிங் இதா இருக்கிற மாரி இருக்குது
அப்படிங்களா
ஆமாங்க
உங்களுக்கு அங்க இருந்து இங்க வந்த எப்படியே ட்டாகுமா கொழந்தைகள் ஸ்கூல்ல அட்மிஷனே கெடைச்சாலு உங்களுக்கு வந்துட்டு போ ட்ராவலிங்குகெல்லா
செரிங்க அதுங்க வீடுதா அங்க மாத்திதா வரணுங்க அவருக்கு வேலையு அந்த பக்கங்களா ரெண்டு சென்டரா தா இருக்குங்க வேல
அப்படிங்களாடிஸ்டன்ஸ் எல்லா ரெண்டு பக்கோ ஈவனதா இருக்கு இல்லைங்கலா
ஆமாங்க ரெண்டுமே சென்றாதா இருக்கு அதனால நம்மளே பாத்தோனு வச்சுக்கோங்க நம்ம கொழந்தையில இது பண்ண முடியாதுங்க அதனால அ அவரு இருக்கட்டங்க அவரு வந்துட்டு போயிட்டு இருக்கட்டோம் ஒரே பக்கம் ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும் அதனால கொழந்தைகள மாத்திக்கலா
அதுக்கு அப்புறோ அந்த ஸ்கூலுக்கு டைமிங்கு இந்த ஸ்கூல் டைமிங்கு எல்லா ரெண்டு ஒன்னா இருக்குதுங்களா
உங்க பசங்க எத்தன மணிக்கு போகறாங்க காலையில
காலையில ஸ்பெஷல் கிளாஸ் போயிருவாங்க காலையில் செவனே ஓ கிளாக் கிளம்பிடுவாங்க
செரிங்க
செவன் ஃபிப்டி அந்த மாதிரி கிளாஸுங்க ஸ்பெஷல் கிளாஸ்சு
பரவாயில்லைங்களே நீங்களே சொல்றதுனால ஸ்பெஷல் கிளாஸ் வெக்கிறாங்களா
இல்லைங்க அவங்க ஸ்கூல்லேயே அப்படிதா வெக்கிறாங்க
செரி பரவாயில்லைங்க அ
ஏன்னா நா நம்ம கொழந்தைங்க வந்து நல்லா வரணு அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானுங்க
ஆமா ஆமா கொழந்தைகளா எந்திரிச்சுக்குவாங்களா அந்த நேரத்துக்கி
எந்திரிச்சுப்பாங்க நேரமா எந்திருச்சுவாங்க
சரிங்க
நைட்டு வந்து லேட் ஆகா பாத்துக்கோங்க நேரமே எரிளிய தூங்க வெச்சிருங்க
அப்படிங்களா சேரி சேரிங்க
அணைந்து அணைந்துச்சு
செரிங்கண்ணா அதுக்கு எதாவது ஃபீஸ் கட்டணுங்களா
ஃபீஸல்லா ஒன்னு இல்லைங்க அவங்க ஸ்கூல்லேயே வந்து அந்த மாரி தா கோச்சிங்கே இருக்கு
சரிங்க
ஹையர் கிளாஸ் போம்போது ரெண்டு நேரமு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு
அப்படிங்களா செரிங்க
அ ஒன் ஹவர் ஒன் ஹவர் எடுப்பாங்க
செரிங்க
அ டெய்லி டெஸ்ட்டு குடுத்துட்டே இருப்பாங்க
செரி செரிங்க
ஹோம் ஒர்க்கு டெய்லியு கொடுத்துருவாங்க எல்லா கிளாஸக்குமே ஹோம் ஒர்க்குமே கொடுத்துலா
செரிங்க
அங்கள்ளா ஹோம் ஒர்க் குடுக்க மாட்டாங்கண்ணா அந்த ஸ்கூல்ல
அ ஹோம் ஒர்க் குடுக்குறாங்க நம்ம கொஞ்சு ஸ்பெஷ்லா கவனிக்கிற மாரி இருக்குதுங்க அ நம்மளு பாத்துக்குற மாரி இருக்குது கொழந்தைங்கள ஹ ரிஸ்க் எடுக்கு அதாவது அவங்க ஸ்கூல்ல கொஞ்சோ இது பண்றாங்க வைங்களே ஆஹ் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா வேக்கறது இல்லேங்க அப்றோ லீவ் அதிகமா விரறாங்க அதனால தா பாக்கறோ சேரி மாத்திக்கலா ஏன்னா ஹையர் இந்த இந்த இயற் படிக்கிறது தா அவங்களோட லைஃபையே தீர்மானிக்க போது
ஆமாங்க ஃபீஸ்ஸெல்லா எப்டிங்க எத்தன டேமுங்க
மூணு டேமு வச்சிருப்பாங்க
சேரிங்க
இப்ப ஃபர்ஸ்ட் டேம் அப்டின்னா ஃபர்ஸ்ட் டேம் ஃபீஸ் கட்டுனா தா அப்றோ தனிய புக் ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்குள்ள கொடுத்தோம்னா அவங்க புக்கு நோட்ஸ் எல்லா கொடுத்துருவாங்க
சேரிங்க
செகண்ட டேம் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துருவாங்க சாக்ஸ்லிருந்து சூ மட்டு நம்ம வாங்கிக்கணு
சேரிங்க
யூனிஃபார்மு டையு இதெல்லா குடுத்துருவாங்க
சேரி ரெடிமேடா குடுத்துருவாங்களா
ஆமா
சேரிங்க
ஃபர்ஸ்ட் டேம் கட்டிட்டோம்னா அப்றோ ஒரு த்ரீ மந்த் அல்லது சிக்ஸ் மந்த்ல மறுபடியு ஓரு டேம் பீஸ் வருங்க
சேரிங்க
அது முடிச்சுட்டாங்கன்னா அப்பறோ எண்டில ஒரு டேன் பீஸ் வரும்
சேரிங்க
அதாவது என்னென்னா இப்ப நம்மளால வந்து இப்ப ஒரு ஐம்பதாயிர ஒட்டா கட்றன்னா சிரமப்படுவோ இல்லேங்களா மிடில் கிளாஸ்ல எல்லா
ஆமா ஆமாங்க
அத வந்து மூணா பிரிச்சு வாங்கற மாறி
கோச்சிங் எல்லா நல்லா இருக்கும்லங்க உங்க பைய்ய படிக்கிறது ஸ்கூல்ல
கோச்சிங்லா நல்லாருக்குங்க
சேரி சேரிங்க
வந்து மொபைல்ல வந்து வாட்ஸ்அப்ல டெய்லி அப்டேட் பண்டே இருப்பாங்க
சேரிங்க
என்ன இருந்தாலும் தகவல் வந்து நம் ஈஸியா கிடச்சதுனு நம்மளு வந்து தெரிஞ்சுக்கலா என்ன நடக்குது நம்ம பையன் என்ன வே ஸ்டேஜ்ல இருக்கா அப்டிங்குறது வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி புடிச்சுக்கலா
அத்தாங்க வேணு நம்ம கொழந்தய எப்டி படிக்கிறாங்க டெய்லி நமக்கு அப்டேட்டா இருக்கணுங்க மெயின் அதா
அவங்க வந்து டெய்லி ஆங்க அப்றோ டெஸ்ட் எழுதுறாங்க இல்லேங்களா டெஸ்ட் எழுதுனா வீக்லி ஒன்ஸ் இப்போ வந்து எல்லா டெஸ்ட் ரிப்போர்டு எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லயே அனுப்ச்சு வுட்ருவாங்க வீடியோ பா
சேரி சேரிங்க
அதில நம்மளுக்கு எதாவது டவுட்னாலு அவங்க வந்து கூப்ட்டோம்னா அட்டன் பண்ணிருவாங்க
செரிங்க
டீச்சர்ஸ் எல்லா வந்து ரொம்ப நீட்டா பிஹேவ் பண்ணுவாங்க
செரிங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்களா
பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க
செரிங் நம்மள கூப்ட்டு சொல்லுவாங்க எல்லா
அது வந்து த்ரீ மந்த்ஸ் ஒருக்கா வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க
செரிங்க
அதுல சில பேரண்ட்ஸ் க்கு எப்டி இருக்கணு என்ன பண்ணனு நாங்க வந்து இந்த மாரி பண்ணுவோ அப்டின்னு சொல்லி அந்த இன்புட்டு குடுப்பாங்க
செரிங்க
ஏன்னா அந்த சைல்டு என்ன பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியு நம்மளுக்கு தெரியு
ஆமாமாங்க
சில பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவங்களா கூட இருப்பாங்க
செரிங்க
அதனால அவங்க காமனா வந்து படிக்காதவங்க எழுதாத தெரியாதவங்க கூட கொண்டு வந்து அந்த ஸ்கூல் நேமுக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க
அப்டிங்களா பரவாயில்ல இதெல்லா பண்றாங்க
அந்த மாரி இருந்தாலு அவங்க வந்து சொல்லி குடுப்பாங்க இந்தந்த மாரி நீங்க வேற எதுவு பண்ண கூடாது இப்டித்தா இருக்கணு இப்போ மொபைல் ஃபோனு அப்டின்னா அதிக நேரோ குடுக்காதீங்க அப்டிங்கிற மாரி அட்வைஸ் எல்லா குடுப்பாங்க
செரி செரிங்க
அப்ற எந்த டைம் வந்து என்னென்ன ஃபட்டு குடுக்கணு அப்டிங்கறத மொதல் கொண்டு அவங்க ஸ்கூல்லயே டிசைட் பண்ணி அத என்ன ஸ்நாக்ஸ் குடுக் சொல்றாங்களா அததா குடுத்து விடனு
ஓ ஸ்நாக்ஸ் எல்லா சொல்லுவாங்களா
ஆமாங்க வீட்ல இருந்து கடில எந்த பொருள் வாங்கி குடுத்தாலு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க
பரவாயில்லிங்களே இதெல்லா பாக்குறாங்க
நெறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்ல செஞ்சு குடுக்க மாட்டாங்கில்லிங்
ஆமா ஆமாங்க
ஈஸியா வெளில போனா ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கி அத வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ்சா குடுத்து விடுவாங்க
செரிங்க
அதெல்லா இந்த ஸ்கூல்ல அலோட் பண்ண மாட்டாங்க
செரி செரிங்
வீட்ல வந்து நம்ம என்ன செஞ்சு குடுக்குறோமோ அதுதாங்க அப்றோ வந்து இந்த வேர்க்கடல அந்த மாரி இருக்குல்லியா சத்தான ஆகாரங்கள் பயிர் வகைகள்
செரிங்க
அது மாரி ஐட்டங்கள் இல்லனா ஃப்ரூட்ஸ்சு அது மாரி தா கேப்பாங்க
செரிங்க
ஆனா கோச்சிங்க் எல்லா சூப்பரா இருக்குன்னு தா பசங்களே சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்ப புடிச்சி போச்சுங்க அந்த ஸ்கூல
செரி அப்ப கொழந்தைகளுக்கு அதானங்க வேணு புடிச்ச ஸ்கூல்லா இருந்துதா நல்லா படிப்பாங்க
ஆமாங் இப்போ ஸ்டார்ட்டிங்லேருந்து அதே ஸ்கூல்ல தா படிக்கிறாங்க
அப்புறங்க வீடு ஏதாவது உங்க உங்க லைன்ல நீங்க இருக்கிற ஏரியால ஏதாவது கெடைக்குங்களா
வீடுங்களா நீங்க ஸ் சீட்டு கன்ஃபார்ம்னா நா பேசிட் சொல் ட்டுங்களா அது கன்ஃபாம் ஆச்சுன்னா அப்புறோ வீடு வந்து எங்க வீட்டுக் பக்கத்துல கூட இருக்குங்க
அப்டிங்ளா சேரிங்
அது நெக்ஸ்ட் மந்த் வந்து காலி ஆயிடு
சேரிங்க
அதுக்குள்ள சீட் கன்ஃபாம் ஆச்சுன்னா உங்குளுக் அங்கேயே வந்து வீட்டு வேனாலு கன்ஃபாம் பண்ணி
சேரிங் தண்ணி வசதில்லா இருக்கிற மாரி வேணுங்க நம்ம எல்லா வெளியில அங்க இங்கயு அலைய முடியாது தண்ணி
எல்லா வஸ்தியோட உங்குளுக் தனி காம்மௌண்ட தாங்க அது
சேரிங்க
அதா நீங்க ரெண்ட்டு எந்த இதுல எதிர்பார்க்குறீங்கன் தெரில
எனக் ஒரு ஃபைவ் தௌசன்குல்ல இருந்தா ஓகேங்க
அப்டிங்களா
ஆமாங்க ஒரு அஞ்சாயிர் ரூவா இருந்தா போதுங்க அதுக்கு மேல எல்லா கஷ்டோங்க இந்த படிப்புக்காக தா நாங்க ஊர விட்டுட்டே அங்க வர்றோ ஸ்கூல்ல சீட்டு் கெடைக்கிற மாரி இருக்குதுங்க அதனாலதா இவ்ளோ தூர கேக்கறே
ட்டு உங்குளுக்கு பாத்துட்டு என்னாச்சு சொல்ட்டுங்களா ஓகே ஆ ஓகே
ஓகேங் பாய்ங்க